ஹலோ தோழ் வணக்கம் தோழி நலமாக இருக்கறோ நீங்க நலமா இருக்கீங்களா உம் காலல என்ன தோழி சமைச்சீங்க.
ஆஹ் ஆஹ் ஆஹ் காலல நா வந்து இட்லி செஞ்ச தோழி
ஆஹ்.
ம் தோழி எனக்கு ஒரு சின்ன சந்தேக அத நா உங்ககிட்ட கேக்கலாமா
ஆஹ் சொல்லுங்க தோழி.
அஹ் உங்களுக்கு இந்த மொளக்கட்டிய பயிறு வகை பத்தி தெரியுமா தோழி இந்த நம்ம பயிறு வகைகள் தானியங்கள வந்து மொளக்கட்டி எடுத்து கத்துக்கும்போது. அதுல நறைய ஊட்டச்சத்து கெடைக்கு இது அப்புடின்னு சொல்றாங்கல்ல. ஆஹ் அத பத்தி உங்குளுக்கு தெரியுமா தோழி ஏன்னா குழந்தைகள் இப்பெல்லா இந்த மாரி எல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலா அப்டினு இருக்கே அதை பத்தி கொஞ்ச சொல்லுங்க தோழி.
ஆஹ் கண்டிப்பா தோழி நா இது வரைக்கு முளைக்கட்ன இதெல்லா சமிச்சு எங்க எங்க பசங்களுக்கு குடுத்தது இல்ல தோழி.
உம்
அது எனக்கு முள கட்டுறது எ எப்படின்னு செய்ய தெரியாது நார்மலா நா அவிச்சுதா குடுப்பே சாதாரணமா ஊற வெச்சு எ-எல்லா பருப் உப்பு வகைகளு செஞ்சு கொடுப்பே கொண்டக்கடல பச்சப் பட்டாணி அந்த மாதிரி எல்லா மே வேக வெச்சு ஊற வெச்சு வேக வெச்சு குடுப்பே இது வரைக்கு நா மொள கட்டி குடுத்தது கெடையாது எனக்கு அது தெரியாது தோழி
அ ஓ
உங்களுக்கு தெரியு
அ அ இப்ப நீங்க ஊர வெச்சு கி குடுக்குறே அப்டின்னு சொல்லி சொன்னீங்கள அந்த ஊர வெச்சு நீங்க சும்மா ஊர வெச் சதுக்கப்புறோ நீங்க வேக வெச்சு சும்மா கொடுத்துருவீங்களா இல்ல கொழந்தைங்களுக்கு இருக்கர மாதிரி எதாவது அதுல நீங்க ஏதாவது தாளிப்பு ம் த்த தாளிப்பு அந்த மாரி எதவு சேத்து அந்த மாரி எதவு செஞ்சுக் குடுப்பிங்களா தோழி
அ தாளிச்சு குடுப்பே தோழி அத என்ன ஊத்தி கடுகு போட்டு ரெண்டு பட்ட மிளக கொஞ்சோ கருவப்புல
அ
அதெல்லா போட்டு தாளிச்சு குடுப்பே தோழி
ஓகே தோழி அ இப்போ என்-என்னோட ஒரு தோழி வந்து சொன்னாங்க அ இந்த மாரி என்ன நீங்க நம்ம அந்த சுண்டல் செய்யறோம்ல தோழி இப்ப பச்ச பயிறு அ கொண்டக்கடல அந்த மாரி நம்ம வந்து அ நைட்டு வந்து நம்ம இரவு வந்து நம்ம அத ஊற வச்சிர்ணு ஊற வச்சுட்டு அந்த அத வந்து நம்ம ஒரு அ ஒரு ஒரு எட்டு மணி நேரோ ஊறனதுக்கு அப்புறோ ஒரு வெள்ள துணில அந்த ஊருன அந்த கொண்ட கடலையோ அல்லது பச்ச பயிரோ ம் ஹா அ முக்காவாசி தட்ட பயிறு தா அதுக்காக உபயோகப்படுத்துவாங்க கொஞ்சோ சீக்கிரோ ஊறிடு இந்த பச்ச பயிரை வந்து நம்ப ஒரு வெள்ள துணியில கொட்டி ஊற வச்ச பச்ச பயிரை நம்ம கட்டி கொஞ்சோ வந்து வெயில் படாத எடத்துல வீட்டுக்குள்ளரே நம்ம வைக்கு போது அது காலு ஒரு ஒரு இன்னு ஒரு அஞ்சு மணி நேரத்துல அத பாத்தோன்னா வந் து நல்லா வந்து மொளைச்சி இருக்கு அத மொளை கட்டும் போது அதுல வந் ந்து புரதச்சத்து ஊட்டச்சத்து அதிக்மா இருக்கு அப்டின் சொல்றாங்க அத வந்து நீங்க வேக வச்சு குடுப்பன் சொன்னீங்ள அத வந்து நம்ம பச்சயாவே வந்து அ அத வந்து நம்ம கொழந்தைங்களுக் குடுக்லாமா அ நா நாம்புளு வந்து அத சாப்புட்லா டிங்குற மாரி சொன்னாங்க அ இப்ப நம்ம கொழந்தைங்களுக் ப்ப வந்து ஆ வீட்ல சத்து மாவு ரெடி பண் இப்ப நறைய பேர் நம்ளே வீட்ல வந்து குழந்தைங்களுக் க்கு சத்துமாவு அந்த மாரி ரெடிப் பண்றோல்ல அந்த மாரி இதுல சத்து இந்த மாவுல நா நம்போ வந்து இந்த மொளக்கட்டி வெச்சுட்டு அந்த மொளச்சது வந்ததுக்கு அப்புறோ அத நம்ப காய வச்சு அந்த மாரி சத்துமாவுல சேக்கும் போதூ நமக்கு சத்து நறைய கடைக் க்கிது அந்த மாரி சொல்றாங்க அத் தோ க இதே மாரி முறையில நம்ம ராகி யூஸ் பண்ணுவோல்ல அந்த ராகியையு வந்து நம்ப இ தே மாரி முளை கட்டி அ சத்து மாவுல் சேத்து அரைக்கிலாமா இல்ல வெறுமனையா அந்த நம்ப ராகி யா வந்து நம்ப அரச்சி வெச்சிட்டு அதுல நம்ப தோச புட்டு இடியாப்பம் அந்த மார் றைய வந்து செய்லாமாந் தோழி
ஆ ராகி வெறுமனா அரச்சு வெச்சு புட்டு இடியாப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மாரி செஞ்சஸ் சாப்புர்றப் ப ரொம்பொ நல்லா ருசியா இருக் க்கு அத நம்ம அரைக்க குடுக் க்குறப்பயே ஒரு ரெண்டு ஏலக்கா அதோட சேத் டு அரச்சொம்னா அதுல நம்ம ஃபுட்டு செய்யும் போது நல்ல வாஸ் சனையா நல்லா இருக்கு தோசைக்கு மட்டு தனியா அதுல ஏலக்கால்லா போடாம நார்மலா செஞ்சுக்லா இதுல ஏலக்கா போட்ருந்தாலு அதுல வெல்லோ கலந்து செய் தோச ஊத்தி சாப்டும் போது ரொம்ப ருசியா இருக்கு கொழந்தைங்க நல்லா விரும்பி சாப்டுவாங்க தோழி ஆ ஆ ஆ ஆமா தோழி கொழந்தைங்க நல்லா விரும்பி அத சாப் டுவாங்க தோழி
ஆ நம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க் கரை அது மாரி எது வேணாலு நம்ம சுவைக்கேற்ப உபயோகப்படுத்தி கொள்ளலாம்
ஆ ஆமாங்க தோழி நாட்டு சக்கர ரொம்ப சிறந்தது தோழி
ஓகே தோழி ஆ ஆ இப்போது நீங்க நாட்டு சர்க்கரை வாங்கும் போது இப்போ நீங்க பக்கத்துல இருக்க கடைகள்ல வாங்குறீங்களா இல்ல வேற எதுவு தயாரிக்கிற எடத்துல ஆ அந்த மாரி நீங்க வாங்குறீங்களா தோழி
இல்ல தோழி நாங்க கடையிலதா வாங்குவோ கோ நா மந்த்லி எல்லாமே மாசத்துக்கு தேவையான பொருட் கள்ல்லா வாங்கும்போது நாட்டு சக்கரைய எனக்கு வந்து அந்த ஒரு மாஸ்துக்கு எவ்ளோ தேவையோ அதை போய் நா கடைலதா வாங்குவே இந்த தயாரிக்கிற எடத்துல எல்லா போய் வாங்கல தோழி
ம் ஓகே தோழி ஆ இப்ப ராகி மாவு மாதிரி கம்பு மாவு நம்ம வந்து அ கடைல குடுத்து நம்ம அரச்சி அ அதுலயும் இந்த ம் மாதிரி அந்த தோஸ் ச சுடலா அப்டின்ல்லா சொல்றாங்களை ப்டியே அந்த மாரி கம்பு மாவுல நீங்க தோச பண்ணிருக்கீங்களா
ஆ பண்ணிருக்கன் தோழி அது கொஞ்சோ கசப்பு கொஞ்சோ லைட்டா இருக்குற மாரி இருக்கும் அதுலயும் நம்ம இது மாரி நாட்டு சர்க்கரைய போட்டு செஞ்சு சாப்புட்லா இல்லன்னா அதுல வந்து கொஞ்சோ வெங்காயம் பச்ச மிளகால்லா கோதும தோசைக்கி ஊத்தி சாப்புடுவோல்ல தோழி
ஆமாங்
அந்த மாதிரி கொஞ்சோ நல்லா பொடிய நறுக்கி அத சேத்து சாப்புடும்போது கொஞ்சோ நல்லா சாப்புல்லா
தோழி வேறு எதேன்னும் உங்குளுக்கு எந்த குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் தோழி ஏனென்றால் இன்னும் இரண்டு நாட்களில் பள்ளி ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுக்கு நாம் சத்தான உணவை செய்து குடுக்கும் போது து அவர்களுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் நமக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும்
ம் ஆமாங்க தோழி இப்ப நா ஏ கொழந்தை வந்து ரொம்ப காரம் சாப்ட மாட்டாங்க அதனால நா அதிகமா சேத்துக்குறது பருப்பு பருப்பு சாதமா செஞ்சி குடுப்பே பருப்புல தொவரம் பருப் ட சேத்து கொஞ்ச பைத்த பருப்பும் நம்ம கலந்து பருப்பு சாத செய்யும்போது நல்லா இருக்கும் ந காரோ இல்லாம காரத்துக்கு சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டு சேத்துக்கிட்டு தாளிப்பு போட்டு அது சமைச்சு கொடுக்கும் போது கொழந்தைங்களுக்கு சத்தாவும் இருக்கும் அவுங்களும் விரும்பி சாப்புடுவாங்க அதோட கொஞ்ச நெய் சேத்து நல்ல வாசனையா குடுக்கும்போது விரும்பி சாப்புடுவாங்க தோழி அது ஒடம்புக்கு நல்லது தோழி நல்ல சத்தான பொருள் தான் ரெண்டுமே பல பைத்த பருப்பு தோர பருப்பு ரெண்டுமே கொழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு தான்
அதனுட நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சுண்டல் வகைகளும் தினமும் ஒரு வகையான சுண்டல் பைத்தம்பருப் பு பச்சை பயிறு கொண்டக்கடலை ஆஹ் அந்த மாரியும் நாம மாற்றி மாற்றி கொடுக்கலாம்
ஆஹ் ஆமாங்க தோழி வ நல்ல நலக்கடலை
ஆ ஓகே தோழி இதெல்லாம் முத நாள் இதவே நம் ஊற வைத்து விட்டு நீங்கள் குறும்போல வேக வைத்து
ஆஹ் ஆமா மொதல் நாள் இரவே நம்ம தூங்கத்துக்கு கொஞ்சோ முன்னாடி அத ஊற வச்சு காலையிலா எடுத்தா அத நம்ம அவிச்சு கொஞ்சம் லைட்டா தாளிப்பு போட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு சொன்ன இல்லையா பட்ட மிளகாயல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு குடுத்துடலாம்
ஓகே தோழி இப்போ ஹ அந் அத நம்ம ஊற வச்ச தானியங்கள்ல நம்ப இட்லி மாவுடன் சேர்த்து அரைச்சு இட்லி மாதிரியே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமா எப்ப பாத்தாலும் ஒரே மாதிரி இட்லி சாப்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி அந்த தானியங்களை வச்சு ஏனா இப்ப பச்ச பயறு மாவு அத ஊற வச்சத அரைச்சு நம்ம பச்சை பயிறு தோசை செய்வோம்ல்ல கம்பு தோசை ராகி தோசை அந்த மாரி ஏதாவது நம்ம அந்த மாரி செய்து கொடு க்கலாமா
அஹ் கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம் அது அத பத்தி எனக்கு செரியா தெரியாது தோழி அது மாதிரி நான் இட்லில்லாம் செஞ்சு கொடுத்தது இல்ல நீங்க சொன்னீங்கல்ல பயிர் தோ ச அதுதான் செஞ்சு குடுத்துருக்கறேன் பயிரோட அரிசி கொஞ்சம் ஊற வச்சு
ஓகே தோழி
இல்ல நாட்டு சக்கர இல்ல வெள்ளம் கந்து
ஆ அது அதற்கு எதுவும் அளவு அளவு இருக்கா தோழி இவ்வளவு அரிசி க்கு இவ்வளவு பயர் சேர்க்க வேண்டும் என்று
ஆ கண்டிப்பா தோழி நம்ம இப்ப ஒரு ஒரு படி பயிரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கா முக்கா படி ஆ இல்ல அற படி அளவுக்கு முக்கா படி ஓக்கேவா தா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்து ஊற வச் ட்சி ஓ ஒருரு பச்சை பயிறு வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஊர்னா போதும் தோழி ஒரு மணி நேரம் ஊர்னாலே அது ஓகேவாாதான் இருக்கும் ஊறிடும் நல்லா ஊறிடும் அதை உடச்சு ஊற வைக்கும் போது அதை உடைச்சு ஊற வச் சி அரைச்சிக்கிட்டு அது கூட ஏலக்கா அந்த வெல்லம் சேர்த்து கலந்து கொஞ்சம் ரொம்ப புளிக்க உட்டுற கூடாது மாவ அது உடனே நம்ம தோசை ஊத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசனையாவு இருக் க்கும் குழந்தைங்க நல்லா சாப்புடுவாங்க அந்த மாரி நான் செஞ்சு கொடுத்துருக்கறேன்
அந்த பச்சை பயிரலே ஆ ஆ நம்ம புட்டு மாதிரி செய்யலாம்ல தோ தோழி நீங்க சொல்ற மாரி நம்ம அரைச்சி அத வேக வச்சு அத உதுத்துட்டு நம்ம தேங்காய் ஏலக்கா வெள்ளம் இதெல்லாம் போட்டு நம்ம புட் ட்டு மாறிம் குழந்தைகளுக்
ஆ தோ செஞ்ச கொடுக்கலாம் தோழி அதையும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்புடுவாங்க அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் சத்தான குழந்தைங்களுக்கு நல்லா சத்தா இருக்கும் சத்தான உணவா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்புடுவாங்க தோழி
ஓகே தோழி நீங்கள் சொன்ன மாரி நான் வந்து து ஏற்கனவே நீங்க சொன்னீங்கல்ல பச்சை பயுறு பருப்பு வகய மசிச் நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம நெய் நெய் சேர்த்து கொடு க்கலாம் அப்படின்னு ஆனா என்னய யா ய அது அதுதானே நா வந் து குழந்தைளுக்கு செஞ்சி கொடுக்கலானு சொல் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் தோழி நீங்க சொன்னது வந்து எனக்கு புதுசா இருந்தது எனக்கு அது வந்து ஆ உபயோகமாவவும் இருந்துச்சு தோழி
ம் நன்றி தோழி
ஆ இன்னு வே வேற எதுவு உங்களுக்கு இ இதப் பத்தி எதுவு தெரிஞ்சாலு நீங்க எனக்கு மறுபடியு தொடர்பு கொண்டு சொல்லுங்க தோழி நல்லா பருப்பு வகைகளப் பத்தி நல்ல ஒரு விளக்கொ குடுத்தீங்க ஆ ஊர வெச்சி செஞ்சி குடுக்குறதெல்லா ப்டி அப்டினு அது ரொம்ப எனக் உபயோகமா இருந்தத்
அ நன்றி தோழி வேறொரு இணைப்புல நம்ம பேசலா